சொல்லுங்க ராணி ம் பேசு ஹலோ சொல்லுங்க
ஆ உங்க ஊர்ல மழை பெயுதாங்க்கா
நல்லா மழை பெய்யுது இங்கத்த உங்க பையன் என்ன பண்ட்டு ருக்கா
இப்பதா அங்க இருந்து வந்தோ ஊருக்கெல்லா போயி எல்லா ஊரும் ரவுண்ட் அடிச்சுட்டு இப்பதா வந்திருக்கறோ ம் எதை இனிமேல்தா என்ன அடுத்த வாரத்துல பிளா கொஞ்சோ வெளியில போக வேண்டியது இருக்குல்ல அதெல்லா பிளான் பண்ணனு இனிமேல்தா உம்
சேர் சேரிங்க அப்றோ என்ன என்னா இப்ப பக்கத்து ஊர்ல திருவிழா இது மாறி சொன்னீங்க அதெல்லா போலையா
அதெல்லா போயிட்டு வந்தாச்சு இப்ப எல்லா ஊரும் இதும் முடிஞ்சிடிச்சு
ம் இப்போ ஊருக்கு எப்ப கிளம்பறது
ஊருக்கு அத்தா டேட்டு ஒரு வாரம்
சேர் சேரி
ம் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் எப்பிடி உள்ளார்கள்
எல்லா அவளுக்கு பாப்பாதா இது பண் இருக்கு தோச ஊத்திட்டு இருக்கறா உம் தம்பி உக்காந்து இப்ப இப்பதா எழுதி முடிச்சது உக்காந்து ஃபோன பாத்துட்டு இருக்குது
ம் அங்க நாங்க நெட்ஒர்க் கிடைக்காத எடத்துல இருந்ததுனால யாரையு கான்டக்ட் பண்ண முடியல அப்பதா இப்பதா வந்து சேந்தோ வந்துட்டு கொஞ்சோ வேல இந்த
சேர் சேரி ம் எதோ சமைச்சியா
அ இட்லி சட்னி அம்மா படோ பருப் ரூம் குள்ள படுக்க போனாங்க ம்
ஊர்லந்து இவங்க எல்லா சொந்தக்காரங்கல்லா கால் பண்ணாங்களா சிங்கப்பூர் மலேசியா இருக்கவங்கல்லா கால் பண்ணாங்ளா
நல்லா அடிச்சாக ம் உங்களது ஃப்ரதர் இருக்கார்ல்ல ஃப்ரதர்
ஒ ஓ
முட்டா ஃப்ரதர் ஊரிலிருந்து வந்தவர் சண்டே அன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறார்
சேர் சேரி ம் சேரி சேரி ம்
இன்னொரு குட் நியூஸ் எங்கள் வீட்டில் மாமனார் ஊரிலிருந்து வந்திருக்கிறார்
அந்தா அது ஒரு அம்மா ஒடம்ஸ் சரியாம இருந்தாங்கல்ல அந்த அம்மா அப்டி இருக்குறாங்களம்மா
அப்புடித்தா இழுத்துட்டு இருக்காக அவுகள பாக்கத்தா வந்தாக
ம்
ம் பாத்தாச்சு நேத்து போய் பாத்துட்டாக அப்புறம் எங்களது சொந்த வீட்டை விற்று விட்டார்கள் ம் ஆ அப்புறோ சாமா அதாம் பாத்துக்கிட் இருக்குறோ ம்
சேர் சேரி சேரி மழை எல்லா எப்டி இருக்கு மழை பேய்தா இல்ல முடுஞ்சுது இது இதாயிடுச்சா நின்றுச்சா
இல்ல இல்ல மழையெல்லா இங்க இல்ல லேசா திரும்பை வேற பக்கத்துல மழ வரம் மாரி வந்துச்சு ஆனா வர்
ம் இங்க சரியான மழ தா போட்டுத்தல்லுது இந்த வாரம்போதெலா கூட இப்போ இதுல வ நடந்து வர முடியும் ஆட்டோ புக் பண்ணி தா வந்தோ ம் அந்தளவு சரியான மழதா ம்
சேர் சேரி மொத மாரி விட்டுறாங்களா இல்ல லேட் ஆகுதா
இல்ல இல்ல இப்போ இப்போ இந்த அம்மா மறுவுடி வந்துர்றாங்க வேல பாக்குறப்போ வந்து உக்காந்து அத குடு இத குடுஞ் சொல்லி வந்துருது ம் அதுனால இப்ப வெக்கெட்டு இது பண்ற போறோன் பேப்பர் போடுறன்ற மாரி எல்லா இல்ல அது அது இதுதாமா இது மாரிதா நெனச்சுட்டு இருக்குது லீவு எடுத்துட்டு வந்துருவன் நெனச்சுட்டு தா பேசிட்டுருக்குது ம்
ம் அந்த மாரி சொல்லலல்லி இப்டி பண்ணிட்டு இப்டி பண்ணிருவன் நீஞ் சொல்ற ம்
மழ வந்துருமா வந்துருமா வந்துருமான் சொல்லுது எங்களையா வாங்கிட்டு புள்ள வரு கொஞ்சோ ஒரு அளவுக்கு இருக்குது அதனால அந்த அம்மா அப்ப அந்த புள்ள போயிடுன்றதுனால இவங்க கொஞ்சோ பேச்சு கொஞ்சோ கொறச்சு வருது ம் முன்னாடி பேசுற அளவுக்கு ஆமா பேசுற அளவுக் குலா ரொம்ப நச நச க வள வள கொல கொலன்லா இருக்குறது இல்ல ம் எதோ பேசுறது பேசுறாங்க ஆனா நா அப்டியே போகுது
டைமிங் விட்டர்றாங்களா கரெக்டான டைமுக்கு
ஆ அந்த பொண்ணு ஆரைக்கு போறனால போயிறாங்க இந்த ரெண் நாளா அந்த அம்மா கூட கொஞ்சோ லேட் ஆயிடுச்சு நா வந்த வந்துச்சேன்னோ கொஞ்சோ லே இது ஒண்ணுங்க இன்னொரு பொண்ணயு எடுத்துருக்கறானுங்க ம் அந்த பொண்ணியு வெச்சு ஓட்டு வானுங்க அதுனால இப்போ இதாதா இருக்கு இந்த ஒரு மாசந்தான கரெட்டா பண்ணுச்சுனாலே முடுச்சோம்னா ம் இதுவு நிக்க வேண்டிது
வெள்ல வர பிளேன்லதான இருக்குறீயே
ஆமா வெள்ல தேகப்பட்டது இருக்கு ஓப்பவே இது மாரி தேடுண என்ன இங்க இத வெச்சுட்டு இன்டர்வியூ எல்லா வே வேற எங்கயோ வேற எதுக்கோ செக் பண்ணா பாக்கவு போ முடியிறதில்ல ம் போணும் போற மாரி செக் பண்ணி பாத்துட்டு
ம் ம் சேர் சேரி விட்றாத ரெடி இருக்காம கெளம்பு அப்பத்தா செரியா வரு ம்
ஆ பாத்து போறதே இது பண்றதுதா இது அது வரைக்கு ஓட்டுறதுதா இது வரைக்கு இது பண்றது போற வரைக்கு வேல பாப்பன் சொல்ட்டு
ம்
போயி அது அது இது வரையு குடுத்துட்டு போவுது இன்னொருத்தர் இருக்குறதுனால ரூம்ல போர் அடிக்காம அது வாட்டுக்கு வேல போயிட்ருக்குது ம் நீ இந்த வேலைய பார் நா இந்த வேலைய பாருன்ட்டு ம் போயிட்ருக்கு எல்லாத்தையு முடுச்சு முடுச்
நம்ம பேசிட்டே இருக்கணுமா இல்ல அதுவா கட் ஆகுமா
ம் பன்னெண்டு இல்ல இருக்கு இன்னு இருக்கு டைம் இருக்கு ம் வேற இந்து ஓ என்னது இப்போ இது டிக்கெட்லா போட்டாச்சா ம் இவுங்க ம் ச சேர் சேரி ம் இது மொ ப பா உன்னோட பேங்க் ஒர்க்கு இந்த வேற வே மீதி ஒர்க்கெலா முடிச்சுட்டியா
ம் ம் இன்னு ஒன்னு முடிக்கல வேற இது வந்திருக்காருல்ல அவுட்டிங் டூட்டிங் முடிஞ்ச்சு வெளில போறது இனி என்னென்ன வேணுமோ வாங்கி பாத்து கெளம்பற வேல மட்டுந்தா
ம் தம்பி ஸ்கூல் சேக்கறக்கு ஸ்கூல் எப்பம் போலதான புக்
அது அ ம் ம் ம் அதெல்லா பிரச் அதெல்லா வா முன்னாடி வாங்கி வெச்சுட்டு எல்லா க்ளாஸ் போயிட்டு தான வந்துருக்கோ இனி சும்மா பேக் மட்டுந்தா ம்
ஏ மிதீனு பென்சில் பாக்ஸ் எல்லா குடுத்துருக்கானுங்க
ம் அது பென்சில் வ இவுனுக்கு ஒண்ணு இது இன்னைக் போனமில்ல அதுக வாய்ங் குடுத்துச்சு வேற ஊருக் போனமில்ல அதுக ரெண்டு பென்சில் பாக்ஸ் குடுத்துருக்குதுக
ம்
ம் அதனால பென்சில் வாங்க வேண்டியதில்ல எல்லா ஓகே தா இருக்கிறத எடுத்துட்டு போ வேண்டி தா நா இந்த வீட்டுக்கு சர்பத்து வேற கவுனி அரிசி வெ என்னென்ன கெடைக்குதோ அந்த அதெல்லா வாய்ன்ட்டு போணு இந்த நாட்டு சக்கர எல்லா இங்க கம்மியா கெடைக்கு வெங்காயோ அது மாரி ஐட்டங்கலா வாய்ன்ட்டு போணு ம்
ம் கீர்னி பழோ அந்த கிர்னி பட்யோ தோ பழோ இதுல புடுச்சு வெச்சிருப்பாங்கல்ல ம் ம் அதான்டி இப்ப அந்த பக்கோ எங்க தா போயிருந்தா கூட இதெல்லா குடுத்துருப்பாங்ளே ம்
அதல்லா போல இந்த என்னது செவ் செவ்வா புதன் திருவுழான் கேள்விப்பட்டே
ம்
ம் சொல்லுவாகன் நெனைக்கிறே
சொல்லு வாங்க சொல்லு வாங்க போறப்ப வேனா கேட்டு வாய்ங்க்கே
ம் நா இன்னைக்கி அங்க வெல காசுக் கெடைச்சிச்சு அந்த ஊர்ல ரெண்டு கிலோ கெடச்சிச்சு இப்ப இந்த ஊர்ல ரெண்டு கிலோ வாய்ண்டு வந்திருக்கே
அது பெருசு பெருசால்லா இருக்கு இந்த நாட்டு இது மா நாட்டு அரிசி மாரி வராது இந்த ஹைபிரேட் அரிசி மாரி தா பெருசு பெருசா தா எல்லா இருக்கு
எல்லா பெருசு பெருசாதா இருக்கு ம் சேரி ம் அதனால தா காசு வந்து வானு குடுக்குறாங்க ம்
ம்
சேரி போனதுக்கு வே அவுக கேட்டாக வேணான் சொல்ல கூடாதுன்னு ரெண்டு கிலோ வாய்ண்டு வந்துட்டே
சேரி போது போதுல்ல ரெண்டு கிலோவே உனக்கு வருல்ல ஒரு ரெண்டு மூண் மாசத்துக்கு வருல்ல
ம் எ மாமியா அஞ்சு கிலோ வாய்ண்டு வந்துச்சு
ம் அப்றோ என்ன
எங்க வீட்ல தேவை டிஃபனுக்கு போடுவங்க்கா வாரத்துல ஒரு நாளைக்கி
ம்
ம் சேரி பாத்துபோ அப்றோ வேற கெடச்சிக்கும் போது வாய்ண்டு வரே வேற என்னென்ன கெடச்சிதோ நாட்டு சக்கர சர்பத் பாட்லு உம் வேற வெங்காயோம் இதெல்லாம் வாங்கிட்டு போகும்ல ரெகுலரா வாங்குற ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு போணும் உம்
இல்ல அங்க போற நான் வெஜ் எது இல்லன்னா சாப்பாடு தான
இல்ல கோயில் திருவுழானு வெஜ்ஜாதா போச்சு நேத்து இன்னக்கி மட்டும்தாநான்வெஜ் மீதி நாள்லா வெஜ் தா அவ எதோ பால் கொடம் எடுக்கறன்ட்டு மூணு நாள் இதா இருந்தாக இந்த பயலுக்கு போயிட்டு முடியல ஒரே வாமிட்டு அதுனால எக்ஸ் ட்றா ஒருநாள் தங்குற மாரி போயிருச்சு
உம்
அ அப்றோ அங்கேன போய் வாய் வலியா ஒன்னு எதுவும் குடுக்க முடியல மிஷின் இது பண்ணி ட்ரிப்ஸ் போட்டு இப்போ ன் கொஞ்சம் நல்லாயி வந்துருக்குது
ஏ அந்த அளவுக்கு ட்ரிப்ஸ் போற அளவுக்கு முடியாம போயிடுச்சா அவனுக்கு
உம் ஒண்ணுமே உள்ள எறக்க முடியல எல்லாமே ஒரே வாமிட்டிங் வெயில் ஆகல ஒண்ணும் ஒத்துக்கல
அதெல்லா எங்க போய் போட்டீங்க ஏது இதுக்கு அது போன ஊர்லயே இருந்துச்சா உம்
ஆ போன ஊர்லயேஇருந்துச்சு பக்கத்துல ஆ உம்
சேரி சேரிகா
உங்க சொந்தோ அதுக பாத்துக்கிறதுலா நல்லா பாத்து காவ அவுக உம் கூட்டிகிட்டு போய் பாத்து எல்லாம் பண்ணியாச்சு உம்உ ம் ஆ சரியாச்சு சரியாச்சு எல்லா ஊருக்கும் அத கூட்டிட்டு அலையல அ ஒரு எடத்துல விட்டுப் புட்டு மத்த ஊருக்குலா நா மட்டும் போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு வந்தே உம் நீங்க சொந்த ஊருக்கு இதுக்கு மட்டும்தான் அது வும்
இப்போ உன்னை வரவுக கூட வரு வருவாங்களா இல்ல இவுங்க தனியா வேலயல்லா அந்த முடிச்சுட்டு தா கெளம்புவாங்களா
இல்ல இல்ல அவுக லேட்டா தா வருவாக
உம்
உம் ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்டி இதுல இருக்கு இவங்க வந்து எல்லாம் செட் பண்ணி இருப்பாங்க மேடம் வந்து சைன் பண்ணுவாங்க அதுக்கப்பக்றோ தா எல்லாம் மூவும் நடக்கும்
சேரி சோரிங்க ஐயோட பக்கத்துல வேற பக்கம் கன்செஷன் கன்செஷன் பண்ற மாதிரி
வகத்தில் கெடச்சிருச்சி
ஏனா எதுக்கு ரெண்ட் இருக்கா இல்ல பர்ச்சேஸ் பண்ணுறக்கா
ரெண்டுழுக்கு ரெண்டெழுக்கு
உம் வேவ்
கோயி கோயிலூர்லயே சாரி இங் பக்கத்துலயே கெடச்சிருச்சு
தைக் யு உம் உம்
சேரி ப்ரோ பேசிட்டே உம் சண்ட போடுஇது பண்ணிட்டு கிளம்ப வேண்டி தா வேலை போறக்கு முன்னாடி
ரூம்லாம் எடுத்துள்ளே போட்டு வாடை குடுக்குறாங்க
உம் உம் து து து தூ டூ பாயிண்ட் ஃபைவாக டூ வான் தெரில கன்பார்ம் பண்ணி சொல்றேன்ருாங்க ஒரே ஒரு ரூம் தான் நாங்க வச்சுருக்க மாரி ஒரே ஒரு ரூம் உம் சேப்டி இருக்கு உம் அதனால பிரச்சனை இல்லை ஈம் இன்னொரு இது பார்த்தா அது சிக்ஸ் சொல்றாங்க அது ஒரு ஹாலு கி ச்சனு பெட்ரூம் எல்லா நம்மக்கு அவ்ளவு வேண்டியதில்ல
ம்
ம் இது ஒருத்தவங்களை வச்சு பேசி ஓகேவாயிருக்கு பாப்போ நாளைக்கி சொல்லிட்டு முடிஞ்ச சன்டே எல்லாத்தையு கொண்டு வந்து தள்ளிட்டு அதுக்கப்புற கெளம்பணும் செரி வேற என்ன சாப்பிட்டாச்சா
ஹலோ கேக்குத இல்லையா ஆ சாப்பிட்ட சாப்பிட்டாச்சு ம் சாப் டாங்க புய இவ தம்பி சாப்பிடானா
ம் சாப்பிட்டுருச்சு தம் மேகி வேணுனு கேட்டுச்சு போய் சாப்பிடல சாப்பிட்டனுச்சு ஒன்னு சாப்பிடல அதுக்கு பசிகிலீண்ட்டாங்க ம் மத்தியான அவன் முடியாதவங்கள போய் பாக்க போயிருந்தாங்க பாங்காளிட்டோடு சேந்து
ஏ செரி செரி ம்
ம் எங்க சொந்தக்காரங்க முடியாம இருக்காங்கல்ல அவங்கள பாக்க போயிருந்தாங்க ம் பக்கத்து இருக்க ஆன்ட்டீஸ் எல்லா பங்காளி வீட்டு எல்லா கெளம்பி பாத்துட்டு அங்க அங்கேயே சாப்பாடாம சாப்பிட்டுட்டு வந்தாங்க அதனால் வயிறு பசில்ல அப்படின்ட்டாங்க சாப்பாடு வேணான்ட்டாங்க செரி ஊத்தி செஞ்சு வச்சிருக்கே கால எந்திரச்சு சாப்பிட்டுக்கட்டாச்சு
செரி செரி ஓகே தா ஓகே தா ம் ஐ திங்க் திஸ் டைம் சோ குட் விச் எவரி ம் இந்த பக்க போய் பாக்கற இரு
ம்
நீ கட் பண்ணு
ம் கட்
ஹலோ